ஹலோ
ஆ ம் ஆ நல்லாருக் கே நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லாருக்
நல்லாருக்கிங்ளா ம் சொல்லுங்க
கேங் மேடம் கேக்குதுங்ளா?
ஆ கேக்குது கேக்குதா உங்ளுக்கு?
கேக்குதாங் மேடம் ஆ தெளிவா கேக்குதுங் மேடம் ஆ கேக்குதுங்க இந்த எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவுங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு ந்தாங்க இப்ப ரீசன்டா அவுங்களுக் கொழந்த பொறந்துருக்கு அந்த பேபி அவுங்களுக் கரெட்டா இது பண்ண தெரிலங் மேடம் அதுக்கு என்ன மா ரி இது பண்ணலாங் மேடம் ம்
ஆ வயசானவங்களா யாரு இல்ல பக்கத்துல
ஏ இல்லைங்க மேடம் ரெண்டு சைடு ஒத்துக்காதனால தானா ல யாரையு இல்லைங்க மேடம் யாரு இல்லைங்க
சேரிங்க சேரிங்க
காங்க அனால அவுங்க அது தெ தெளிவா தெரிலை மேடம் சேர் நா உங்ககிட்ட ஏதாது டிப்ஸு கடைக்குமான் கேட்டு சொல்றன் சொல்லிருந்தே
அப்படிங்களா எத்தன மாசோ ஆகுதுங்க பொறந்து
பா ஆ ஒரு ஆறு மாசோ ஆறு மாசோ ஆச்சீங்க
ஆறு மாசோ ஆயிடுச்சிங்களா ஆறு மாச
கொடுக்கலா
ஆறு மாசோ வரையு இன்னிக்கி நல்லா சமச்சுட்டாங்க தந்தை பாத்து கைட் பண்ணுவாங்க எப்டெப்டிலா வச்சுக்கணும்ன்ட்டு அதனால பிரச்சன இல்ல ஆறு மாசோ வரைக்குமே கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தாங்க மேடம் கொடுக்கணு அத வந்து ஹாஸ்பிட்டல்லே சொல்லுவாங்க இப்ப ஹாஸ்டல்ல போடுற வே த்து நல்லா குட்தாங்களா ஊசி எல்லா போட்டாங்களா
ஆ போட்டுட்டாங்கன்ன ஆ ஆ போட்டாங்க மேடம் போட்டாங்க மேடம் அதெல்லா கரிக் க்டா போட்டாங்க இந்த ஆறு மாசத்துக்கு அப்புற தா எப்டி என்னன்ன என்ன ஃபுட்டு குடுக்கலா அப்டிங்கற மாரி கேட்டாங்க என்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க கேட்டு சொல்றேனு சொல்
அப்புறம் வந்துட்டு சாலட்டு் அளவு தன்னி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராகி கீல வந்துட்டு பால் எடுத்து ராகி ல வந்து ஓ நா நைட்டே ஊர வச்சட்டே அதனால காலைல எடுத்து அது மிக்சில நல்லா அடிச்சு பாலெடுத்து ஹலோ
கேக்குதுங்க ஆ கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க மேடம்
பால் எடுத்து அத வந்து அ மிக்சியில போட்டு பால் எடுத்ததுக்குப்புறோ அத நல்லா காச்
மிக்சில அரச்சு நம்ம பால் எடுக்குணு ஆ சேரிங் மேடம் பாத்திட்டு
காய்ச்சிட்டு அதுக்கப்புறோ அத அ கொஞ்ச லைட்டா சுகர் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு உ நீங்க டாக்டர்ட கன்சல்ட் பண்ண டே எந்த மாரி சுகர் வேணுன் சொல்லி பாத்து அத சேத்துக்கோங்க
சேரிங்க மேடம்
அதுக்கப்புறோ ரைத்தா கொஞ் சுகர் லைட்டா கொஞ்சோ சால்ட்டு அதுக்கப்பறோ அதுல கொஞ்ச பால்லு நம்ம கொழந்தைக்கு வந்துட் ட்டு நீங்க பீட் பண்ணிட்டு இருக்க மாரி இருந்தா கொஞ்சமா ஏதாவ் பால் கொஞ்ச லைட்டா அதுல சேத்து கொஞ்ச நல்லா காச்சணுங் மேடம் நல்லா காச்னீங்கனா அது வந்து ஒர் தேம் ஒரு மாரி நல்லா கொஞ்சோ தண்ணியாவு இருக்கு கொஞ்சோ கூலாவு இருக்கு அந்த மாரி கன்சிஸ்டன்சி வரு அப்ப வந்து நீங்க கொழந்தைக் குடுக்கலா ரொம்ப நல்லது ரு கொஞ்ச வந்து வீக்கா இருக்கக் கொழந்தையா இருந்துச்சுனா நல்லா கொஞ்சோ ஒடம்பு வொக்குங் மேடம் அப்பறோ வந்து கொஞ்சோ சத்துமாவு எல்லா அரைப்பாங்க நெறைய வீட்ல வந்து சத்தமவுலா அரச்சு வெப்பாங்க இப்ப வந்து சத்துமாவுக்கு வந்து கொஞ்சோ எல்லா வகையான அ அரிசியு கொஞ்சோ கொஞ்சோ வாங்கி கிட்டு கொஞ்சோ வந்து கம்பு ராகி ஆ எ ஆ அதான் நீ இவ்ல இதல்லா கொஞ்ச வா இந்த வாங்க பட்டாணி சுண்டல் பச்சபயிறு பருப்பு எல்லா வகையான பருப்பியு கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ பாசி பருப்பு எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ எடுத்துட்டு அதெல்லா கொஞ்சோ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சோ உஞ்சலை ட்ட வேர் கடல அ இதெல்லாமே கொஞ்சோ நல்லா கொஞ்சோ ரொம்ப வறுக்க வேண்டா கொஞ்சோ அளவா வறுதுட்டு நல்லா கடையில குடுத்து அரச்சு எடுத்து வாங்கி வெச்சுக்கணு அதுக்கப்பறோ வந்து கொழந்தைக்கி வந்து இது வறுத்து நீங்க வந்து பா ஆறு மாசோ கொழந்தக்கி நீங்க கூழு காச்சி குடுக்கணுன்னா தண்ணில கரச்சுர்னுங் மேடம் தண்ணில கரச்சுட்டு அந்த தண்ணிய வடி ச்சிர்ணு வடுச்சது ப அப்பறோ அந்த தண்ணிய நல்லா காச்ச்னுங் மேடம் காச்சி வந்து குடுத்தீங்கனா அ ப்ப வந்து அந்த கொழந்தக்கி நல்லா சாப்புட சாப்ட அது கொஞ்ச டை டிஷன் ஆகு கொஞ்சொ வந்து நம்ம அந்த மாரி கரைக்காம டேரெக்டா வந்து கூழ் காச்சுனம் சொன்னாங்கன்னா அது வந்து கொழந்தக்கி ஜீரணம் ஆகாது ஏனா அவுங்ளுக் அந்தளவுக்கு சொரி செமிக்கிற அளவுக்கு வந்து கொடல் எது வளர்ச்சி இருக்காது ஃபுட்டு் குடுக்க ஆரமிச்சதுக்க ப்புறொ வந்து நீங்க வந் ந்து ஒரு நாளக்கி வந்து மூணு டைம் கம்பள்சரி ஃபீட் பண்ணு காலைல ஒரு டைம் ஃபீட் பண்ணாங்கனா அதோட திருப்பி வந்து ஆ அ சாப்பாடு அந்த கூழ் கொஞ்சொ குடுத்தது கொஞ்ச நேர தூங்க வச்சுட்டு திருப்பி வந்து பால் குடு க்குணு திருப்பி மதியத்துக்கு எதாது அந்த கொஞ்ச பருப்பு அரிசி அது ரெண்டையு சேத்து நல்லா அர ச்சு அது நல்லா ஒரு நல்லா வேக வச்சு ரொம்ப கொழச்சு அத குடுக்லா அதுமே ரொம்ப நல்லது ஆ எடைக்கெட அந்த சக்கரவள்ளி கெழங்கு உருளக்கெழங்கல்லா வேக வச்சு அத மசுச்சு மசுச்சு நேந்திரமெல்லா வேக வச்சு குடுக்லா ஆனா வந்து அதிகபட்சமா வந்து கொஞ்சொ ஒரு எயிட் மன்ஸ் மேல குடுத்தா தா நல்லதுன் சொல்லி கேள்விப்பட்ருக்கெ அந்த ஆறு மாசதுல வந்து பழங்கள்லா சேக்க மாட்டாங்க கொழந்தைகளுக் ஒடனடியா ஏனா அப்பதா அவுங்களுக்கு வந்து பால் இது அதுனால வந்து ஒடனடியா சேக்க மாட்டாங்க ஒரு எட்டு மாசத்துக்கப்றந்தா அந்த பழங்கள் எல்லாமே சேப்பாங்க கொஞ்சொ கடுச்சு சாப்புர்ற மாரி மத்தபடி வந்து இந்த வெஜிடபிள்ல ஆ எட் இட்லி அந்த மாரிலா குடுக்லா அது ஆ அதையுமே கொஞ்சோ அந்த கொஞ்ச நா அதுதா அதையு அப்டிதா கொஞ்சொ நா தண்ணி ஊத்தி நல்லா அ அடுச்சு நல்லா கரச்சு அதையு கொஞ்சொ கொஞ்சொ சம ஆ அதையு தண்ணியா குடுக்கணு எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்க குடுக்குற மாரி இருந்தா ஆ ப்யூரி மாரி அடுச்சு ட்டு கேரட்டு ஆப்பிள் எ துவா இருந்தாலு வேக வச்சுட்டு ரொம்ப தண்ணியா அரச்சு அதையு நீங் குடுக்கலா அது நல்ல சென் த்துதாங்க வரு அப்ப குடுத்து ட்ரை பண்ண சொல்லுங்க ஒவ்வொரு கொழந்தைக்கு வந்து ஒவ்வொரு மாரி இருக் ஆ நம்ம பாப்பா ந்து எப்டி பாத்தீங்கனா ஆப்பிள்ல்லா வந்து வேக வச் மிக்சில அரச்சு குடுத்தம்னா சாப்ட மாட்டா ஆனா சும்மா வந் கையில கொடுத்தா நல்லா சாப்டுவா அந்த மாரி கொழந்தைங்களுக்கு ஒரு டேஸ்ட் புடிக்கு அவுங்களுக் புடிச்ச டேஸ்ட் மாரி நம்ம குடுத்தம்னா அதுக் ஏத்த மாரி அவுங்க சாப்டுவாங் ஆனா இப்டி நம்ம ஸ்டாட் பண்றதுதா அவுங்க கொஞ்ச ஹெல்தியா இருக்கோ இவுங்க அவுங்கள்ட்ட ஆனா இப்ப சொல்லுங்க இந்த மாரி குடிக்க சொல்லுங்க இப்ப அவுங்களுக்கே தெரியு கொழந்த இத இத விரும்பி சாப்டறது இதல்லா விரும்பி சாப்பிடலாங்கிறது தெரியு அதுக்கேத்த மாரி அவுங்களே வந்து ரெடி ஆயி திட்டுவாங்க ஆறு மாசத்துக்கு எட்டு மாசமலா ஆயிடுச்சுன் சொன்னுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்ற மாரி கொஞ்ச அறுப்பு சாப்பாடு எல்லாத்தையு வேக வெச்சு குடுங்க அ அதுக்கப்றோ வந்து அ... ஆப்பிள் எல்லா கொஞ்ச நல்லா பியூரி ஆட்டோ கொஞ்சோ வந்து கொஞ்சோ ச கூழ் குடுக்குறதுமே கொஞ்சோ கெட்டியா குடுக்கலா அது வரைக்கு நீங்க தண்ணியா குடுத்ததெல்லா கொஞ்ச கெட்டியா குடுக்கலா உம் உம் அப்றோ கெட்டியா குடுக்க ஆரம்பிச்சிங்கன தா அவுங்களுக்கு கொஞ்ச வந்து வந்து இன்னு திக்காகு சாப்பாடு கொஞ்ச வயித்துல நிக்க ஆரம்பிக்கு ஏன்னா எயிட் மந்த்ஸ் ஆகுறப்ப கொஞ்ச பசிக்க ஆரம்பிக்கு அதனால அதுக்கேத்த மாரி நீங்க குடுக்கலாம் மேடம் சேரிங்ளா உம் ஆ நீங்க சொன்ன மாரி எயிட் மந்த்ஸ் அப்ற கூட வந்து வந்து இது குடுக்கலா நேந்திர பழ எல்லா குடுக்கலா பழ வாழப்பழோ இதெல்லா வந்துட்டு சீக்கிரமா சளி பிடிக்கு சொல்லுவாங்க சோ அதனா வந்து கொழந்தைங்களுக்கு செட் ஆகுமானு தெரியாது
ஆ ஆனா ஆமாங்க மேடம் இப்ப பாருங்க கொஞ்ச நாளா மழ வேற
கொஞ்சம் ஆமா ஆமா
ஆமாங்க மேடம் அது தா அது யோசிக்கல அ அதனால மேடம் நேந்திரம் பழ குடுத்தா சளி புடிக் கும்ங்களா
நேந்திர பழம் குடுத்தா சளி புடிக்காது ஆனா வந்துட்டு அது கொஞ்சம் இந்தந்த குழந்தைகள் எல்லா மாந்தம் வரும் அந்த மாதிரி எல்லா ஏதாது சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் டைஜெஷன் ஆகுற கொஞ்சம் மேல குடுத்தீங்கன்னா தா நல்லது இப்பெல்லா குடுக்கமா சிக்ஸ் மந்த்ஸ்ல எல்லா குடுக் போமாட்டாங்க டு மாசத்துக்கு அப்றோ தா எதுவா இருந்தாலு குடுப்பாங்க இந்த மாதிரி காய்கறிகள் அந்த இந்த மாரி எல்லா வேக வச்சு எல்லா குடுக்கறாங்க அரைச்சு குடுக்கறதெல்லா சாப்பிடலாம் சில காய்கள் எல்லா பழம் என்னல்லா சொல்லுவங்க கொஞ்ச அப்டி எல்லா குடுத்தீங்கன்னா மாந்தம் வரும் அ சொல்லுவாங்க அதனால அதெல்லா கொஞ்சம் எட்டு மாசத்துக்கு மேல அப்டி குடுத்துக்கலாங்களே
அதுவே பண்றீங்களா ஆ அந்த மாரினா என்ன பண்றதுங் மேம்
ஆ மந்தம் ஆச்சுன்னு சொன்னா உட்வர்ட்ஸ் தா உட்வேர்ட்ஸ் உட்வேர்ட்ஸ் குடுங்க கடையில கடைக்கும் கொழந்தைகளுக்கு ஆமா அது குடுக்கலா அப்றோ வந்துட்டு அங்க கொழந்தைங்களுக்கு ஆறு மாசத்துக்கு வந்து அந்த அரைச்ச எல்லா ஊத்துவாங்கல்ல வசம்பு அ இன்னும் இன்னும் ஒரு ஊத்துவாங்க அது ரெண்டு மூணு இருக்கு காய் ஜாதிக் மாசிக்காய் எல்லா என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லா உரசி ஊத்துனா கொஞ்சம் வந்து டைஜிஷன் ஆகும் சீக்கிரமா டைஜிசன் ஆகும் குழந்தைகளுக்கு அப்புறம் அவங்க கேஸ் ஃபாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆ அதெல்லா குடுத்து குடுக்குறாங்களா இல்லையா அப்டின்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு இதெல்லாம் குடுக்குறாங்க ஓஹோ
காலையில ஆ அதனால தா இந்த டவுட்டுக்கு தா உங்கள கூப்ட்டேன் சேரி கேட்டுக்கு லான்ட்டு செரிங்க மேடம் அப்ப நா வந்து இது அவங்க சொல்றேங்க மேடம் ஹே
ஆ ஆ சோ கொஞ்சோ இப்ப லேந்து த இதாகுறது நீங்க அந்த ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்ச லைட்டா சுடு தண்ணிய எல்லா கொடுக்க சொல்லுங்க லைட்டா வெது வெதுன்னு கொஞ்சோ தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்க சொல்லுங்க ஃபீடிங் நிக்காம
ஆ செரிங்க மேடம் கண்டிப்பா கூப்பிடுறேங்க மேடம் ஆ
ஆ என்னங்க என்ன சொன்னீங்க ஆ ஆ செரிங்க மேடம் ஓகே
அவ ஏதாவ டவுட்னா கூப் செரி மேடம் பாக்கலாங்க
ஆ செரிங்க